ம் ம் ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கோ கேக்குது எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி
நா கொஞ்சோ நல்லா இல்ல
ஏ என்னாச்சு மத்தியானோ கேண்டிண்ல சாப்ட்டீங்கள அதா
புரில
மதியானோ கேண்டில்ல சாப்ட்ருப்பீங்களா அதுநாளையா இருக்கோ
அப்பல்லா இல்ல அதெல்லா சந்தோஷந்தா இப்ப வீட்டுல வந்து இட்லி, சட்னி வச்சுட்டாங்க
ஆ அதானே இப்ப ஹோட்டல்ல போய் சாப்டணுமா
அப்டியெல்லா இல்லங்க ஹோட்டல்ல சாப்பிடணுன்னா காசு வேணுல்லா அப்பா கிட்டே கேட்க முடியு
ம்
ம் அதனால சரி இட்லி தா சாப்பிடணு வேற வழி இல்ல
ஆ இட்லி இல்லன்னா தோச வாங்கி சாப்பிட வேண்டியதான
இட்லியு சாட மாட்டே தோச சாடமாட்டே நானு இந்த டிப்பண் ஐட்டமே பு பிடிக்காது எனக்கு எனக்கு தேவ சாப்பாடு சாப்பாட வெச்சிட்டு சாம்பாரு ரசோ சோ அந்த மாதிரி ஏதாச்சி வெச்சா பரவால்ல
ஆ அப்போ மதிய சாப்பாடு இருந்தா அத வாங்கி சாப்ட வேண்டியதான
ஆ மதியோ என்ன வெச்சாங்க தெரில அதா போயிட்டு கேட்கணு வீட்டுக்கு காலேஜ் வந்து காலேஜ் போயிட்டு வந்தே வந்து பசங்கள கூட வந்துட்ட
ஆ
ம் இப்ப வீட்டுக்கு போனாதா தெரியு இட்லி செயிறன்னு சொன்னாங்க செரி மதிய ஏதாச்சி எதனா இருந்தா
ம் ம் அதாவது ரைஸ் சாப்ட்டாதா சாப்ட்ட மெரி இருக்குமோ
சிக்கன் ரைஸ் அப்டி சொல்றீங்களா
இல்ல இல்ல நார்மலா சாதோ கொழம்பு அந்த மெரி ஆ ஆ செரி செரி அத நைட்ல சாத எங்க ஏஜிக்குல்லா சாப்றது நல்லதுதா இப்ப இன்னும் கொஞ்ச ஏஜி ஜ் ஆக ஆக தா நைட்ல சாதோ அதிகமா சாப்பிடக் கூடாதுன்னு சொல்லுவாங்க
இப்ப நா இட்லி சாப்ட்டன்னா எனக்கு வந்து பரவால்ல ஆனா நைட்ல துங்க சொல்ல பசி சி எடுக்கும் எனக்கு ரெண்டு இட்லி தா சாப்டுவ சாப்பறதா இருந்தா அது அவளதா அதுக்கு மேல்லா சாப்டமாட்ட ஆ சாப்ட்ட மெரி இருக்கோ நைட்டு நல்லா தூக்க வரும்
ஆ மின்னாடி நா அப்டிதா பண்ணுவே ஆ
இட்லி சாப்ட்டு பாதிலயே எழுந்துருவே எழுந்து உக்காஞ்சிட்டு யோசிப்ப ஏதாச்சி பால் போட்டு குடிக்கலாமா அப்டின்னு ஆமா அதுல ஏதாச்சி ஒன்னு இருந்தா சாப்புல்லாமா அப்டின் இந்த தூக்கம் ஹ போயிடும் தூக்கம் போய்டும்ல நம்பளுக்க அதனால கொஞ்ச யோசி
முன்னடில்லா நா அப்டிதா இருப்பே எனக்குமே நைட்ல ரைஸ் சாப்ட்டாதா புடிக்கோ அதாவது நீங்க சொல்ற மாரி புடிக்கங்குறத விட எனக்கு சாப்ட்டாதா சாப்ட்ட மாரி இருக்கோ ஆனா இப்ப விட்டுட்ட அந்த பழக்கத்த ஆ ஆனா நா இப்ப விட்டுட்ட டிஃபன் தா சாப்ட்டுக்குறது ஏன்னா இருக்க இருக்க ஒடம்பு அதிகமாயிட்டு இருக்கு நைட்ல வந்து அத சாப்ட வேணா வேற சொல்றாங்களா அதனால நா வந்து அதிகபட் சோ இட்லி தோச சப்பாத்தி இன்னிக்கி சப்பாத்தி வீட்ல
உம்
ஆமா
ம்
அப்பறோ காலேஜ்ல இருந்து வந்து அதா சப்பாத்தி வீட்ல
சப்பாத்தி செஞ்சிருக்கீங்களா செஞ்சுட்டீங்களா இல்ல இனிமேதானா
இல்ல இனிமேதா மாவு இது பண்ணி ரெடி பண்ணி வெச்சிருக் கே குருமாவு ரெடி பண்ணியிருக்க நாளைக்கு லீவு பசங்களுக்கு
மா
ஆமா அத ஒருத்தவுங்க ஒருத்தவுங்களுக்கா போட்டு குடுக்கணோ
ம் சின்ன பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா
ஆ எடுத்து சாப்பாடுல்லா எடுத்துக்கொண்டு வெய்க்க சொன்னா வெய்ப்பாங்க
ம் அந்த சப்பாத்தி கட்டைல உ உருட்டி தறது
அதெல்லா வந்து சேட்ட பண்ணுவாங்க தா பண்றேனே நா எனக்கு ஒருவேள அவுங்க ரெண்டு வேல நா ஒரு வேலயில பாத்துறவ அவுங்க எனக்கு திரும்ப ரெண்டு வேல வெச்சுட்டு போவாங்க செரி வேணா சோ நானே பண்ணீக்கிற அப்டீன்னு சொல்லிடுவ
அதனால செரி வேணானு சொல்லுவீங்க
ஆமா
நானு சின்ன வயசுல அம்மா உருட்டு கட்டைல ஆ அம்மா சின்ன வயசுல உருட்டுக்கட்டைல உருட்டின்னு இருப்பாங்க நா என்ன பண்ணுவே அத வெச்சு பொம்ம செய்யறது
ஆ ஆமா இங்கேயு அப்டிதா நடக்கோ அந்த மாரி பண்ணுவாங்க நா அந்த அச்சு மாரி வெச்சிருப்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த இதுல்லா ஆ ஸ்டார் மாரி ஹார்ட் மாரி எல்லா போட்டு குடுப்பே அந்த இதுலா வந்து இப்பவுமே அத கேப்பாங்க இப்பவுமே அத மாரி போட்டு கேப்பாங்க எப்பயாது நா எப்பவுமே டைம்லா காலை டைம்லா அதெல்லா போட்டு குடுக்க மாட்டே லீவு டைமா இருந்தா அதே மாரி கட் பண்ணி பூரியா போட்டு குடுப்பே
அந்த அச்சு வெச்சிருக்கே ஹார்ட் மாரி ஸ்டார் மாதிரி இந்த ஒரு மாரி ஓவல் சைஸ் மாதிரி
உம்
அச்சு வெச்சிருக்கே அது சின்ன பிள்ளைகளாப்ப விரும்பி சாப்புடு வாங்கனா அத வாங்கி கொண்டாந்து வெச்சது இப்ப கொஞ்சோ பெரிய பசங்களாய்ட் டாங்க இருந்தாலு அதுதா வேணு அப்டீன்னு சொல்ட்டு கேக்குறாங்க ஆனா லீவு டைம்ல மட்டு அந்த மேரி செஞ்சு குடுப்ப
நம்ப ரவுண்டா சுட்டு தந்தா சாப்ட மாட்டாங்க அதே ஸ்டாரு போட்டு அந்த மாரி எதாச்சு பண்ணா நல்லா சாப்புடுவாங்க
ட்டா அது கொஞ்சோ டைம் எடுக்கோல அதனால லீவு டைமா மட்டு அந்த மாரி செஞ்சு குடுக்கறது அதெல்லா கொஞ்சோ விரும்பி சாப்புடுவாங்க ஆமா
அந்த மாரி
அப்புறோ வந்து பீட்ரூட் போட்டு அதுல அந்த பிள்ளைங்க சா தனியா பீட்ரூட்லா குடுத்தா சாப்புட மாட்டாங்க பொரியல்லா பண்ணி குடுத் தா அதனால சப்பாத்தி மாவுல இந்த பீட்ரூட்டு் இது பண்ணி துருவி மிக்சல போட்டு சாரு எடுத்து அந்த சப்பாத்தி மாவு பெணையும் போது அந்த சார ஊத்தி செஞ்சி அந்த மாதிரி குடுப்பே ரெட் கலரா இருக்கு அப்படின் சொல்ட்டு அது ஒரு இதா இருக்குதுன்னா அது சாப்டுவாங்க ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியா குடுக்கணு அப்படிங்கறதுக்காக ஏதாவது பண்றது எப்பழுதுமே பண்றது இல்ல எப்பயாவது பண்றது
பசங்களுக்கு சாப்பாடுங்க என்ன கட்டி குடுப்பீங்க டிஃபன்னு மதியோ
மதியத்துக்கு டிஃபன் கெடையாதுல்ல லஞ்ச்சாவே குடுத் தே ஏன்னா டிபன் குடுத்து விட மாட்டே அதா தயிர் சாதோ லெமன் சாதோ கொண்டு போக மாட் டாங்க புளியோதரை கொண்டு போவாங்க மேக்சிமம் தயிர் சாத தா கேப்பாங்க இல்லனா ரசம்
ம்
ஆ வெஜிடபிள் ரைஸு இல்லன்னா சாம்பார் அந்த மாரி வச்சு ஏதாவது அந்த மாதிரி
தனியா அதுக்குன்னு தனியா கட்டணுல்ல இல்ல கலந்து கட்டி குடு
கலந்து ஒரு பையனுக்கு தனியா கட்டணு ஒரு பையனுக்கு கலந்து கட்டணு ஒரு பைய வந்து அந்த மாதிரி ஊத்தி சாப் ப்பிட மாட்டாங்க பிடிக்காது ஒரு பையனுக்கு வந்து காரி குடுக்கணு
இருந்தா பிடிக்காது தனியா ஊத்தி சாப்ட்டா தா சாப்ட்டாதா புடிக்கு
ஆமா தனியா நா தொட்டுக்காததுக்கு பா ஏன்ன வச்சிருக்கே பாத்துர வச்சிருக்கே குட்டி குட்டியா அத குடுத்து விட்டு நா ஒண்ணும்ன்னா எல்லா செ ட் பண்ணி அத குடுத்து விடணு ஒருத்தனுக்கு வந்து பிரச்சன இல்ல கெளரி குடுத்து விட்டு அதுலயே நம்ம வேறு டப்பால்ல ஒரு தொட்டுக்க வச்சு குடுத்து விட்டாலோ பாப்போண்டுவாங்க ஆனா ஒரு பையனுக்கு அது சுத்தமா புடிக்காது ஆமா இது வந்து ஊத்தி எப்டி சாப்புடுவாங்க டப்பாவ வச்சு சாப்பட முடியாது அப்படின்னா அதெல்லா நா சாப் ட்டுப்பே மூடியில கொஞ்சமா எடுத்து சாப்ட்டுப்ப அப்டின்பாங்க சரி ஓகே எப்படியோ சாப் சரி அது புடிக்க மாட்டேங்குங்றதப்போ நம்ம என்ன பண்ண முடியு அப்டின்னு சொல்ட்டு அப்படிதா குடுத்து விடுவ அதிகபட்ச ஆமா இவங்களுக்கு வந்து நா ஒன்னு ஒன்னா தொறந்து நா ஊத்தி சாப்ட்டுலா இருக்க முடியாது நீ கெலரியே வை அப்டின்ருவாங்க அதனால இவங்ளுக்கு வரி வச்சுறது
ஆ
ஒரு ஒரு டைம்ல்ல அடம் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கேப்பாங்க இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு சாப்பாடு கேப்பாங்க
ம்
ஆ அதனால ஓ ஒரு நாளைக்கு உனக்கு புடிச்சது ஆமா அதுக்காக நா இ ரெண்டு பேருக்கு அந்த மாரி பண்ண மாட் ட நா என்ன பண்ணிடுவேன்னா ஒரு நாளைக்கு ஒனக்கு புடிச்சது இன்னைக்கு பண்றேன்னா
ம் அப்படித்தா பண்ணணு இல்லன்னா ரெண்டு பேருக்கு சண்ட வந்துருமே
ஆ ரெண்டு சண்ட வரு ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரே நாள்ல ரெண்டு அய்ட்டம் நம்ம செய்ய முடியாதுல்ல
ம்
ஆம் ரெண்டு பேருக்கு நம்ம தனித்தனியா ச அதே பழகிரு
ம்
அப்படின்னா அபோ டெய்லி அதே கேப்பாங்க அப்படிங்குறதுனால நம்ம ரெண் ஒரு ஒரு ரெண்டு பசங்களுக்காக நம்ம ரெண்டு வெரைடிஸ் செஞ்சுட்ருக் பண்றதுக்கு டைமு இருக்காது அ நம்மளுக்கு வந்து சாப்பாடு அங் பிள்ளைங்க கொஞ்சோ கொஞ்சம செய்யணு ஒரு ஆளுக்காக நம்ம தனியா செய்ய முடியாது ஆமா அதுக்காக அதிகபட் சோ இப்படி செஞ்சு பன்னா ஸ்நாக்ஸும் அப்டி தா ஒருத்தங்கொளுக்கு புடிச் சவங்க ஒருத்தங்ளுக்கு புடிச்சா ஸ்நாக்ஸ் ஒரு நாளைக்கும் மன்னொ அ ஸ்கூலுக்கு குடுத்துவுற்றது ஃப்ரூட்ஸ் தா கொண்டு போணும் இப்போ கொஞ்ச பெரிய பசங்க ஆனனால ஸ்நாக்ஸ்லா வேணான்றாங்க இப்போ வீட்டுக்கு வந்தா சாப்புட்றாங்க ஆமா சிக்ஸ்த்லா போயிட்டாங்களா அதனால அ ஃபிப்த் வரைக்கு குடுத்துக்கிட்ருந்தேன் இப்போ அவுங்க ஸ்நாக்ஸ்லா கொண்டு போறதுல்ல இப்ப லஞ்சு பேக்கே கொண்டு போ மாட்றாங்க எனக்கு பேக்ல தந்துருங்க கேரி பேக்ல போட்டு
நீ நீங்க போயிருக்கீங்ளா அந்த மார்லா சொல்லுங்க ஒரு ஒரு வயசு வரை தா லஞ்சு ஞ்சு பேக்குலா எத்ன்னு போக முடியும் அதுக்கு மேல எத்ன்னு போனா பசங்க கலாய் பாணுங்க அப்டி
ஆமா பசங்க கலாய்ப்பாங்களாட நா என்னன்னா புக்கெல்லா வீணா போயிடுலா செல நாளைக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆயி கொட்டிருது அப்படிங்கிறப்போ புக்ஸ் எல்லா வீணா போய்டும்
நா இப்ப காலேஜ் போற பேக்கே எத்துட்டு போ மாட்ட ஒரே நோட்டு அவ்ளதா உம் ஆனா நெறை பேர் பேகுலா எத்துனு வருவாணுங்க ஆனா பசங்க காலே பசங்க ஒருத் த்தன் கொட லஞ்சு பேக் எத்துன்னு வர மாட்டா அதே மாரி வாட்டர் பாட்டில் எவனா ஒருத்தர் தா வச்சிருப்பான் அவனாண்ட போயிட்டு கெஞ்சனும் டேய் வாட்டர் பாட்லு குட்ரா தண்ணி புடிசுனு வரணும் வாட்டர்கல் அவன் சொல்லுவான்
உம் அத நம்மளே தண்ணி பாட்ல எடுத்துட்டு போயிர்லாமே
உம் அததா யோசிப்ப அப்புறோம் சேரி இல்ல காலேஜ்ல இது இருக்கும் கோட்டுரு அங்க போய் டம்ளர் வச்சிருப்பாங்க ஆ அந்த டம்ளர்ல போய் குடிக்கணும் க்ளாஸ்ல அதா தண்ணி தாக எடுத்ததுன்னா சேரி தண்ணி பூறா குடிச் த்தண்னா நீ எத்துனுவா நீ எத்துனுவா வாட்ருக்கேன அப்டின் சொல்வானுங்க அப்பதா கொஞ்ச இதுவாருகும் மிச்சபடிலா வேற எதுவுல்ல
இப்போவே என்ன பண்றாங்கனா லஞ்ச்லா நீங்க லஞ்ச்சுபேக்கே ப்ப வாங்கி வேஸ்ட்டாதா கெடக்கு அது கேரி பேக்ல ஒன்னுக்கு ரெண்டு பேக் இது நம்ம தனித்தனியா பாக்ஸுக்கு அத ரே கேரி பேக் நா தனியா வாங்கி வச்சிருக்கே இப்போ கடையிலருந்து மொத்தமா வாங்கி வச்சிருக்க ஏன்னனா டே அத நா இன்னைக்கி யூஸ் பண்ணத ஆமா லஞ்ச் பேக் எடுத்துட்டு போமா அதுல வச்சு கேக்குறாங்க பேக்லே வச்சு கே
ஓ பேக்லே வச்சு குத்துருங்க நா எத்துனு போற நாங்குளும் அப்டிதா ஒரு ஒ எய் த்திகு மேல அப்டிதா
ம் ம் கேரி பேக் வா அதுக்கு தனியா கேரி பேக் வேணுல்ல
ம் அதுக்கு தனியா கேரி பேக் கட்டி கொழம்ப கட்டி அதுக்குன் தனி ஜிப்புல போட்டு
அ அத எடுத்துட்டு போனும் அப்பக் கேரி பேகன்னா நம்ம பழச வந்து இன்னக்கி கொண்டு போனத நாளைக் போடன முடியாது வீணாப் போயிருக்கும் அதுனால நா ஒரு ப தனித்தனியா ஜின்னது பெருசுமா வாங்கி வச்சிருப்ப அ ஜின்ன டப்பாவுக்கும் பெரிய டப்பாவுக்கும் அந்த மாதிரி ஜின்ன ஜின்னதா வாங்கி வச்சிருப்பன் அதுலதா போ ட்டு குடுத்து உர்றது அதுலயுமே செல நாளக்கி வீத்து ஊத்திருச்சி ரசம் ஊத்திருச்சி அது ஊத்திருச்சின் வருவாங்க அதுகு நா என்ன பண்றது நீங்க லஞ்சு பேக் கொண்டு போல
புக்லலெல்லாபட்டிச்சன்னா ஆய்லாய்லா தெரியும் அதுலா நானும் நா ம்
அதுதா நா சொல்லி சத்தம் போட்றது நீங்க வந்து கே கேரி பேக் இது லஞ்ச்சு பேக் கொண்டு போறதுக்கு யோசிக்கிறீங்க அப்பற அந்த மாரி ஊத் த்ததா செய்யும் அப்டின் சொல்லி தோன்றது ஹலோ
ம் ம் சொல்லுங்க
ஆ சேரி சேரி இல்ல எதோ லைன் க்ராஸ் ஆனுச்சா எதோ சவுண்டு கேட்ட மாரி
நா தோ பசங் ஃப்ரெண்டு வேற பக்கத்துல வந்தா நா தள்ளி போய்ட்டே இப்போ ம்
அப்டிதா பசங்களோடதா டைம் போது ஒன்னொன்னு ஒரொரு சேட்ட பண்றப்போ நல்லாருக்கு ஒரு நேத்துல நம்ம நம்மள டென்ஷன் பண்ணிவுட்டு அவங்கெ அவங்கெ அமைதியாருவானுங்க ரெண்டு பேரு அடிச்சிட்டு விழுவானுங்க ஆமா ரெண்டு பசங்களு அ அவ்ளோ சேட்ட பண்ணிகிட்ருப்பாங்க நம்மள டென்ஷன் பண்ணிருவாங்க நம்ம போயி எதாது பண்றப் போ நம்மதா டென்ஷனாயி கத்திக்கிட்ருப்போ அவுங்க பாட்னு சைலண்டா இருப்பாங்க அவுங்க பாட்னு ஜாலியா இருப்பாங்க நாந்தா தன்னால கத்திக்கிட்ருப்பே
ம் ம்
ஆனா ரெண்டு பேரு அடிச்ட்டாலு ரெண்டு பேரு நல்லா ஒத்துமையா இருப்பாங்க ரெண்டு பேருமே த்ததுர விட்டு குடுக்க மாட்டாங்க ஆமா அவுங்களுக்குல்ல அடிச்சுப்பாங்க ஆனா நம்ம போய் யாராவ்து த்தர அடிச்சுட்டோ அப்டினா ஏ அம்பிய அடிச்ச ஏ அண்ணன அடிச்ச அந்த மாரி கேப்பாங்க அ எதாவ்து ஒன்னு வந்து மாட்டி குடுப்பாங்க நம்மள்ட்ட சேரி நம்ம போயி அத கேக் க்குற வரட்டு கேக்குறன் சொல்ட்டு நம்ம எதாவ்து கேட்டோனா அம்மாம்மா கேக்காதமா ப்ளீஸ்மா பாவந்தான அண்ண தம்பி பாவந்தான
அது எல்லாருமே அப்டிதா எங்க அண்ண பசங்கூட ரெண்டு பேரு இருக்காங்க ஆனா ரெண்டுமே பொண்ணு
ஆ
த்துகோ ஒர்த்தர ஒர்த்தரு அ விட்டு குடுத்துக்க மாட்டாங்க ம் இப்ப நா எதாச்சு ஒரு எதாச்சு சாப்புட்ற பொருளு வெச்சிருந்தா இல்லயே அந்தப் பொ எ எங்க வா அண்ணம்பொண்ணு வாங்கிச்சுனா இல்ல எங்கக்காக்கு குடு எ தங்கச்சிக்கு குடு அப்டின்னு ரெண்டு பேரு வந்து கேப்பாங்க ஆனா ரெண்டு பேருக்கு வேணுல்ல அதுனால ம் அப்டிதா இருக்கணு அந்த பழக்கந்தா இருக்கணு ம் அப்டித்தா சொல்லி வளக்கணு
ஆ எ எ பசங்க சின்ன பிள்ளைங்கல இருந்தே செரி கைல எதாவ் ஒரு சாக்லேட் குடுத்தது அண்ணனுக்கு அப்டின்ம்பா இவ அதே மாரி அவ தம்பிக்கு வாங்கி சாப்ட்ற மாட்டா டக்குனு ஒரு கைல வாங்கிட்டு இன்னொரு கை நீட் டுவா அண்ணனுக்கு அப்டின் சொல்ட்டு அந்த பழக்கம்லா மாறல இருந்தாலு இப்ப கொஞ்ச வளர வளர என்ன இந்த ஃபோனு ரிமோட்டு் அந்த மாரி அடிச்சுக்குவாங்க மத்தபடி வேற எதுக்கு அடிச்சிக்க மாட்டாங்க
ம் ம் அதுதா சண்ட வருது டி வி நாந்தா பாக்கணு அப்டின்ட்டு வேற என்ன சண்ட வர போகுது அவ்ங்களுக்குள்ள இப்ப ம் அதுதா பிரச்சன டி வி பிரச்சன ஃபோனு பிரச்சன அத மாரி எதாச்சு முட்ட போட்டு குடுக்கல அவனுக்கு மட்டு ஏ போட்டு குடுத்த எனக்கு போட்டுக்குடு அந்த மாரி பிரச்சன தா வரு இப்
அ ஸ்நாக்ஸ் ஐட்ட வராது வீட்ல சாப்பாடு அந்த மார்லா வரக்க மாட்டாங்க நம்ம தா மல்லுக்கட்டி குடுக்கணு சாப்பாடு மத்தபடி இந்த டி வி ஃபோனு ரெண்டுக்கு தா சரியான ஃபைட் நடக்கு ரெண்டு பேரு அடிச்சுட்டு விழுகுவாங்கெ நம்மள்க்கு நம்ம கிச்சன்ல கெடந்து அம்மா அம்மானு சவுண்டு மட்டு கேக்கு வந்து பாத்தம்னா ரெண்டு அடிச் நம்ம ரிமோட்ட வாங்கி ரெண்டு பேரும் ரெண்டு போட்டு நான் எத்தன தடவ அந்த மாரி ரிமோட் உடஞ்சிருக் எங்க வீட்ல அத்தன தடவை ரிமோட் மாத்திருக்கன் அந்த மாரி நடக்கும் அத ரிமோட் வாங்கிட்டு ட்டு ரெண்டு பேருக்கு அடிக்கிறது ம்
ம்
அப்புறோம் அப்ப சாப்ட்டு படுக்கறதுதானா நாளைக்கு காலேஜா லீவா
ஆ புரியில
இல்ல நாளைக்கு லீவா காலேஜ்
நாளைக்கு சாட்டர்டேல லீவ் தான் நாளைக்கு பிரச்சனல்ல
இல்ல செல காலேஜ்லாம் வெப்பாங்களே அதான் கேட்டன்
இல்ல எங்ளுக்கும் வெப்பாங்க அதான் ஒரு சாட்டர்டே இருந்தா ஒரு சாட்டர்டே லீவு் அந்த மாரி இருக்கும் காலேஜ் ம் பட்டு் கவுவர்மெண்ட் காலேஜ்லாம் எல்லா காலேஜூம் லீவு் தான் ப்ரைவேட் காலேஜ் மட்டும் அந்த மாரி எல்லாம் சனிக்கிழம இருக்க மாட்டாங்க ஒரு சனிக்கிழம காலேஜ்னா இன்னோரு சனிக்கழம அடுத வார சனிக்கழம லீவ் அந்த மாரி
சேரி சேரி சேரி மாஸ்ல ஒரு நாள் தான லீவு விடுவாங்க போல சனிக்கிழம
புரில
லேட் காலேஜ்ஜுலாம் மாஸ்
ஆ அப்டின்னா எங்களது ரொம்பல்லாம் ஸ்டிட்டு கெடயாது எங்களுக்கு ரொம்பல்லா சிட்டு கிடயாது டிரெஸ் கூட கண்டுக்க மாடாங்க ஹேர் கட் கண்டுக்க மாடாங்க காலேஜ்க்கு வரணும் மெயினா அவ்வளோதான் அட்டன்ஸ்காக ஏன்னா அவங்க எக்ஸாம் எழுத வுடணும்ல அதனால அட்டெண்டன்ஸுக்காக பசங்க வந்தா போதும் அந்தமாரி சொல்லி குடுப்பாங்க ஆ படிக்கிற பசங்க படிக்க போறாங்க நம்மளுக்கு படிக்கதோணுது இல்லியா சரி நீ பாட்னி இரு அவ்வளோவு தான் உனக்கு ஏதாச்சும் டவுடா நீ ஏன் கிட்ட வந்து கேளு நான்சொ சொல்றேன் ஆனா எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அத நம்மளோட ஆமா நல்லாதான் இருக்கு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சன இல்ல டைமிங் கூட இப்ப நானு பத்து ஒன்பதர மணிக்கு காலேஜ் பத்து மணி கூட போவேன் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏதாச் சி டெய்லியும் லேட்டா வந்தா கேப்பாங்க அதுக்குன்ட்டு எதுவும் கேக்காமலா இருக்க மாட்டாங்க ஏதாச்சி ஒரு நாள் லேட்டா போனா செரி போடா ஏதோ ஒரு நாள் லேட்டு அப்டின்னு உட்ருவாங்க
செரி செரி
ம் செரி கட் பண்ட்டு கால் பண்ட்டுமா ஆ